ஆ
ம் கேக்குது ம் கேக் உங்களுக்கு கேக்குதா
ஆ ரொம்ப மல்டா இருக்கு உங்க வாய்ஸ் கொஞ்சோ வால்யூம் மட் டு ரைஸ் பண்றீங்களா ஆ
இப்போ கேக்குதா
ஆ இப்போ கேக்குது
சொல்லுங்கப்பா பிஸியோ
ஆ ஆமா அம்மா கால் பண்ணியிருந்தாங்க ஃபுட்டு அவுங்கதா கொண்டு வருவாங்க அதனால
அப்படியா வீடு பக்கமா
ஆமா இங்கிருந்து கொஞ்ச தூரோந்தா பைக்ல வந்து குடுத்துட்டு பேயிருவாங்க ஆ ஆமா அ தங்கச்சிக்கு இப்போ செய்றாங்கல்ல அதனால
ஆ தங்கச்சி எப்டி என்ன பேபி அவங்களுக்
அவங்களுக்கு கேல் பேபி தா ம் ம்
சேரி சேரிப்பா காலேல என்ன சாப்டிங்க
மானிங் வந்து புட்டு ம்
ஆ ஆ எ எப்டிய சாப்பாடுல வந்து இதெல்லா பத்தியே சாப்பாடுனா ரொம்ப இது கண்ரோலா இரு இருக்கணுமே மா மேங்கோ சீசன் வேற மேங்கோலா சாப்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்ளே
ஆமா ஆ மேங்கோ சாப்டா மாந்தோனு சொல்லுவாங்க பேபிக்கு ஒத்துக்காது அப்டின்டு
மாம்பழோ பலாப்பழோ
ஆமா இன்னோருமாசோ ம் ம் ஆமா ஃபுட் இல்ல மத்த மத்தபடி எந்த ரெஸ்டெக்ட்ஷனு இல்ல இந்த மாறி ஃப்ரூட்ஸ் மட்டு தா மத்தபடி ஃபுட் எல்லா எதனால ஏட் பண்ணிக்கிலாமா
ஃபுட்டுல வந்து ரொம்
ஃபிஷ்சு நான்வெஜி ஆ ஆ மசாலா காரோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா உட் டுடே இப்போ நான்வெஜிலே எல் நா நான்வெஜ்ல எல்லாமே பண்றா பட் காரம் மட்டு கொறச்சிக்கிறாங்க
ம் உங்க வீட்ல ஊர் சைடுலல்லா சுறா புட்டுனா என்ன அதெல்லா செய்வாங்ளா
ஆ சுறா வந்து ஹலால் கெடையாதுன்னுவாங்ல
பால்சொரான்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா இருக்கு சொல்லுவாங்க
ம்
சில பேர் செய்வாங்க இங்க நா எங்க இருக்க செய் அப்படிய
வாங்க
அப்டியா தெரியல எனக்கு இங்க வந்து சில பே எங்க வீட்டில் இந்த சைடு செய்ய மாட்டாங்க நீங்க தென்காசி சைடு தானே சொ
ம் ஆமா
செரி அங்க செய்வாங்களா என்னன்னு சொல்லிட்டு அதா கேட்டே ஆனா வந்து ஆமா கருவாடல்லா சாப்ட்டா வந்து பேபிக்கு வந்து
யூஸ்
மே மேஸ் ரேஷன் கொஞ்சோ நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு பால் அதிகமா ரஸ்க் அதிகமா சேத்துக்கு சொல்லி சொல்லுவா
ம் ஆமா
சாப்பிட்டுட்டு சாப்பிடணு ஒடம்பு வந்து உங்களுக்கு இப்போ தா க்யூர் ஆகிட்டுருக்கு
ம் ஆமா
உங்களுக்கு நார்மல் டெலவரியா இல்ல சி செக்ஷன்னா ம் ஓகே ஓகே பா
ம் ம்
முடிஞ்சளவு வந்து ஹெல்தியான ஐட்டம் நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து ஒடம்பு வந்து வீக்கா இருக்கு இப்போ
ம்
நல்ல சாப்ட சாப்ட எக்கு புரோட்டீனு அந்த மாரி உள்ள ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சோ நல்லா எடுத்துக்கோங்க நான்வெஜ் மோஸ்ட்லி நெறைய சாப்பிட்டாலே ஒடம்புக்கு வந்து தெம்பு தா இந்த சூப்பு நெஞ்செலும்பு சூப் இப்போ அதெல்லா சொல்லிட்டு சொல்லுவாங்க நா பேபிய வந்து குல எனக் கவல நா நா பெத்திருக்கும் போது அந்த மாதிரி நெஞ்செலும்பு சூப்பு
ம்
நெறையா ச லேகியமு சாப்ட்டீங்களா நீங்க
ப்ரசவலேகியம் சொல்ட்டு அது வந்து சாப்ட்டா கொஞ்சம் எனக்கு ஆல்ரெடி அல் சர் உண்டு பைல்ஸ் வேற வருது இந்த டைம்ல அது ரொம்ப காரமான மெடிசன்ஸா இருக்கும் போல அது ஆட் பண்ணியு ம்
து சுக்கு
ஆமாங் சுக்கு மிளகுல்ல ஐட்டம் ம்
ஒரைக்கிற ஐட்டமா போடுவாங்க அத வந்து கொஞ்சோ கொஞ்சோ டெய்லியு எடுத்துக்கனு அப்டிங்கற மாரி சொல்லி ட்டு சொல்லுவாங் ஏனா பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணும் போது நம்ம சாப்பிட்றத கொஞ்சோ சீக்கிரமா செரிமானோ ஆகுமா இல்லாட்டி பேபிக் வந்து வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தா வந்து பேபிக் வந்து ஒடம்பு இதுவா ஒரு ஆக்டிவா இருக்காது அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சோ வந்து வாமிட் பண்றதுக்கு வசம்பு அந்த மாரி சிலது கைல ப்ரேஸ்லா கட்டி கட்டி விடுவாங்க ஆமா சில பேபிலு ரொம்ப வா வாமிட்டு மட மட மட மடனு எடுத்துருவாங்க
ம்
அது வந்து நம்ம நம் அவ் அம் பெரியவங்கல்லா சொல்லுவாங்க அ மாமியங்கல்லா வந்து சொல்வாங்க சாப்பிட்ற ஐட்டம் கு என்ன சாப்ட்டாலு கொஞ்சோ வந்து அந்த கொஞ்சோனு லேகியோ ஒரு அர ஸ்பூன் இல்ல ஒரு ஸ்பூன் அது காரமா தா இருக்கு எனக்கு புடிக்காது ஆ எனக்கு செஞ்சாங்க எங்க பாட்டிமா வீட்லயே செஞ்சாங்க வீட்லயே செஞ்சு குடுத்தாங்க எனக்கு வந்து சாப்டவே முடியில ஆனா கொஞ்ச கொஞ்ச நா வந்து சாப்ட்டு பேலன்ஸ் வ ச்சிட்டே அவங்க தா வந்து அதுக்கப்றோ அவங்களு ஏஜுடான பர்சன் ஆனா அதனால சொல்லிட்டு அவங்க கொஞ்ச கொஞ்ச சாப்ட்டதுக்கப்றோ சாப்ட்டு வந்து காலி பண்ணிட்டாங்க சுக்கு லேகியோ அப்டிங்கற மாதிரி சொல்லி
ம் இப்போ வே வே தொட்டில்ல போட்ரு வே தூங்கிட்ருக்கா
ம்
நீங்க ஃபுட்டெல்லா ஸ்டாட் பண்ட்டீங்களா அவுங்களுக்கு இந்த இதெல்லா கேப்ப அ அதுல்லா குடுப்பாங்கல்ல ஃபஸ்ட்டு ராகி ஆ
ஆ ஆமா ஸ்டாட்டிங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேபிக்கு எப்டி அந்த ஸ்டாட் பண்ணன்னா ராகி சில பேர் பால் புழிஞ்சு ஊற வச்சு குடுக்கணு அடுத்த நாள் காலைல பால் புழிஞ்சு அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க நா என்னோட பாப்பாக்கு வந்து அந்த மாதிரி பால்லா வந்து புழிஞ்சி குடுக்காம ராகிய வந்து மொளக்கட்ட வச்சு அத வறுத்து அரச் சி கஞ்சி மாதிரி காச்சி குடுத்தே இப்போ நம்ம வந்து புழிஞ்சி குடுத்தம்னா அது உள்ள ஃபைபர்லா
ம் ம் ம் ம் ம் ஆமா போய்டுல்லா
அதனால சொல்லிட்டு நா என்ன பண்ணன்னா ஆ மொளக்கட்ட வச்சே ரெண்டு நாளு நல்லா வந்து மொளக்கட்டி அழகா வந்து மொளக் கட்டிரு அத வந்து லைட் டா வறுத்து அப்டியே கஞ்சி மாதிரி காச்சி குடிச்சா குடிச்சாங்க ஸ்டாட்டிங்ல ஃபுல்லா சாலிடு ஸ்டாட் பண்ணும் போதே கொஞ்சோ எப்டின்னா ஆசு அம் மோஷன்லா கரெக்டா போகாது ஒரு டூ டூ த்ரீ டேஸுக்கு அந்த மாரி சொல்ட்டு எடைல வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணா இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி வரு பிள்ளைங்களுக்கு அது வந்து கொஞ் கொஞ்ச நாளைக்கு இருக்குனா ஒரு ஒரு ஒரு மாச வரைக்கு அந்த மாதிரி பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுங்களே வயிறலா வலிக்கு வயிறு உப்பிக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்டாடிங்ல வந்து அதுக்காகவே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு அதுல வந்து சும்மா அப்டியே குடுத்துக்கக் கூடாது கொஞ்ச வந்து அந்த மசிச்சு து மசிச்சுரு மசிக்குறது விட மட்டு இல்லாம இந்த தேங்காலா வடிகட்டுவாங்கல வடிகட் அந்த மாதிரி ஒன்னு இருக்குல்ல சீச்சு அதுல வந்து சீச்சு குடுக்கணு ஏனா அதுல நாருலா இருக்கு பிள்ளைங்களுக்கு வந்து நாரு குடுத்தா கொமட்டிக்கிட்டு சாப்ட்டது வெளில வந்துரு
ம் ம்
தொண்டைல அதனால சொல்லிட்டு அது வந்து கொஞ்ச பாத்துக்கோ ஸோ மோஷன்லா வராம இருந்துச்சு அப்டினா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அது மாரி ஸ்டாடிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந் வந்து நா எ‌ பாப்பாக்கு ராகி குடுத்தே அதுக்கப்ற ஃபஸ்ட்டு ஃபஸ் து ராகி குடுக்றதுக்கு முன்னாடி அரிசி கஞ்சி தா குடுப்பே அரசில கொஞ்சோன்னு வந்து அ லேசா உப்பு வந்து போட்ல
ம்
உப்பு போடாம ஒரு எத்தன நாலு ஒரு ஒன் இயர் வரைக்கு உப்பு போடக் கூடாதாமா ஒன் இயர் பேபி வரைக்கு உப்பு போடாம நா இப்ப வரைக்கு வந்து எ பாப்பாக்கு
முட்ட ஆட் பண்ல ம் ஷூகரு ஆட் பண்ண கூடாதுன்பாங்கள
உப்புவு ஆட் பண்ண கூடாது ஷூகரு வந்து ஆட் பண்ணக் கூடாது ஏனா வந்து பேபிக்கு நம்ளோட பிரெஸ்ட் ஃபீட் பண்றோல அந்த மில்க்ல இருந்தே வந் வந்து பேபிக்கு வந்து கெடைக்க வேண்டிய ஆயோடின் உப்பு சத்து இனிப்பு சக் க்கர நம்ம என்னெல்லா டேஸ்ட்டா சாப்புட்றோமோ அந்த டேஸ்ட்டு வந்து அவ்ங்களுக்கு வந்து மில்க்ல வந்து போகுமா
ம்
அதனால சொல்லிட்டு அத எதுமே நம்ம ஆட் பண்ண கூடாது இப்ப வரைக்கு இப்போ லேசா நம் நம்ம சாப்புட்றதெல்லா பாத்து கேக்குறா ங்களா லைட் லைட்டா வாயில வக்கிறோமா அதுலயே வேற வந்து உப்பு கொஞ்ச போகுது பிள்ளைங்களுக்கு அ அதனால சொல்லிட்டு வேற எதுமே உப்பு போட்டு குடுக்குறதில்ல இந்த மாரி ஸ்டாடிங்ல உருளக் கெழங்குலா மசிச்சு குடுப்பாங்க உருளக்கெழங்க மசிச்சு கேழ்வெரகுப் இவ்க அதுக்கப் ற பொட்டுக்கட்ல அவல்ல லேஸா ரோஸ்ட் பண்ணி அரச்சு வெளிலலா போற மாதிரி இருந்துச்சு னா சாப்பாடு நம்ம அங்க போயி வந்து சரி பண்ண முடியாதுல்ல அதனால் ந்து அந்த இத வந்து ஒரு மிக்சர் மாதிரி எடுத்துக்கிட் டு கொஞ்சமா வந்து தண்ணி சுடுத் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணா அத வந்து இன்ஸ்டென்ட் செர்லாக் மாரி ஆயிடு இப்பதா வந்து செர்லாக்க கடைலயே வாங்கி குடுக்க கூடாது அப்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்னு ப்ராமிஸ்ஸுல கடைலலா வாங்கக்கூடாது அப்டின்ட்டு அது
ஆமா
செலாக்கு வந்து செய்ற மாதிரி பொட்டுக்கட்ல அவலு
ம்
இதெல்லா வச்சு லேசா வறுத்து கொஞ்ச ஏலக்கா எட்டு மாசத்துக்கு மேல பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்ச நட்ஸ்சு சேத்துக்கலா அந்த மாதிரி போட்டு கொஞ்ச அரைச்சு வச்சக்கிட்டோம்னா எங்கேயாவது டிராவல் டைம்ல நல்லா சுடு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அதோட வந்து பே வெயிட் கம்மியா இருக்காங்க அப்டின்னா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அப்புற
ம்
தேதுக்கு தெரியுமா
ஆ
சிறப்பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சிறப்பருப்பு வந்து குடுக்கலா அது வந்து கொஞ்ச வெயிட் கெயின் பண்றதுக்கு அதிகமா அதிக இதுவாருக்கு அதோட இல்லாம பிள்ளைங்களுக் இது வந்து மோஷனு வந்து சரி பண்ணிட மோஷனு வந்து கொஞ்ச வந்து
ம் இந்த கேரட் பியூரி பீட்ரூட் பியூரில்லா சொல்றாங்
அதெல்லா வருச வருசல்லா கொஞ்ச கொஞ்சமா ஸ்டார்டிங்ல வந்து ரைஸ் கஞ்சி குடுக்கலா ராகி குடுக்கலா அதுக்கப்பறோ ஸ்வீட் பொட்டேட்டோ கேரட்லா கொஞ்ச ஒரு ஒன் வீக் என்ன ஃபுட் குடுத்தாலுமே வந்து மூணு நாளைக்கு தொடர்ந்து குடுக்கணு அப்போதா வந்து பேபிக்கு தெரியு நமக்கு தெரியு பே பேபிக்கு ஒத்துக்குதா இல்லையா அப்டின்னு சொல்லிட்டு இப்போ அரிசி கஞ்சன்னா வந்து அது ஒரு ஆறு மாச முடிஞ்சுதா ஸ்டார்ட் பண்ணனு அரிசி கஞ்சி குடுத்தா மூணு நாளைக்கு தொடந்து குடுக்கு க்கனு அதுக்கு அடுத்து வந்து ஆ ராகி கஞ்சு குடுத்தா அதுவு மூண் நாலக்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில ஒரு ஒன் டே மீல்லு ஒரு மீலு
ம்
அதுக்கடுத்து ஒன் வீக் டூ வீக்ஸ் போனதுக்கப்புற வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மீலு கால்ல ஒன்னு நைட்டு ஒன்னு நாய் நை ஃபுட்டு் வந்து மெயினா செவன் ஓ கிளாக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணிணு ஏழு மணிக்கு ஏழரை மணிக்குள்ள வந்து முடிச்சிணு
ம்
அதுக்கு மேல வந்து டைம் போனுச்சுன்னா பேபிக்கு வந்து செரிமான ஸ் டைமிங் வந்து கம்மியாருக்கு
ம்
அ சரிமான பண்ணுறதுக்கு டைமிங் கம்மியா இருக்கு தூங்க மாட்டாங்க நைட் டைமிங்கில
ம்
ஆம்மா அதனால கொஞ்ச பேபி ஸ்டாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்ச பாத்துதா பண்ணணு
ம் பிரஸ்ட் பீடும் நடுவ்ல நடுவ்ல குடுத்துட்டே வரணுமா
பிரஸ்ட் பீட்தா மெயின் சோர்ஸே பேபிக்கு இந்த ஆறு மாச புட்டு ச
கப்பறம்
இல்ல ஆறு மா ஆமா ஆறு மாச ஆ அது வந்து கொஞ்ச கொஞ்சமா நம்ம கம்மி பண்ணிக்கலா இப்போ ஒன் டூ அவர்ஸ் கு ஒன்ஸ் ஒன் வர்ஸ்கு வந்து நம்ம குடுக்குறோ அப்டின்னா வந்து அப்போ வந்து கேட்கறப்போ குடுத்துக்கலா கேப்பாங்கல்ல சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணோனே வந்து கே இருக்கறப்போ டமாண்டா எப்போ கேப்பாங்களோ அப்ப குடுத்துக்கலா இப்ப நம்ம வந்து போர்ஸ் பண்ணி குடுக்கு உ குடுக்காம இந்த மாதிரி குடுத்துக்கலா மேக்சிமம் ஒரு ஒன் இயர் குடுக்கறது நல்லது பஸ் பீடிங் ஒன் இயருக்கு மேல நா வந்து ஒன்னண்ட் ஆப் இயர்ஸ் மேல வந்து ஸ்டாப் பண்ணலா நம்ம வந்து மார்க்கத்துல டூ இயர்ஸ் வரைக்கு குடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு ஆனா வந்து மேக்சிமம் ஒன் இயர் சில பேரு பல்லெல்லா பேபிக்கு மொளச்சிருச்சுன்னா வ நம்மளால வந்து பைட் பண்ணுவாங்க